ஹலோ ஆ கேக்குது கேக்குது ஆ கேக்குது கேக்குது
ம் நாளைக்கி நாங்க இங்க காந்திபுரத்துல போய் கேக்லான்ட்ருக்கே இது தங்கச்சிக்கிட்ட சொன்னே எ தங்கச்சி கிட்ட சொன்னதுல்லாம எ ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட இங்கெல்லா போய்ட்டு வந்தால இப்ப சென்னைக்கு திருச்சிக்கு இந்த மார்லா
ஆமாமாமா
ஆ அந்த பொண்ணு வந்து போகுது அங்க எடத்துல காலேஜுலெந்து ரெண்டு மூனு பேர் போறாங்க அங்க போய் கேக்லான்ட்ருக்கே
செர் செரி கேளு கேளு
ஆனா நீங்க போய்ட்டு வந்த எடந்தா நா கூட காலேஜ்ல இதானன்ல
ஆ ஆ தெரிது தெரிது
ஆ பதினஞ்சு தா சம்பளோ
ஆ
செரி சும்மா கேப்போ காலைல ஒம்போது டூ ஆறு தா வேல ஆ அதா செரி கேக்லா அப்டின்ட்டு விட்டுட்டே எனக்கு அது கடச்சாலு ஓகே தா இல்லைனா இது கடச்சாலு செரிதா ம்
நீ இப்போ சொல்றது கன்ஃபாமா கடச்சிருங்ற
ஆமா அது
ஏனா அவுங்க என்கிட்ட எதுமே அவங் கேக்கூடி இல்ல ஒடனே போனோனே எடுத்துக்குறேன்னாங்க அதுவுல்லாம ரெண்டு தடவ திருப்பி திருப்பி கூப்ட வேற செஞ்சாங்க நாங்கதா எடுக்ல
ம் ஆனா நீங்க போனது வேறல நா சொல்றது காந்தி புரோ நீங்க எங்க போனீங்க
ஆ நாங்கப் போனது வந்து கவுண்டம்பாளையம் ஆனா நாங்க வந்து இதுல பாத்தது வேறெடோ நாங்க போனது கவுண்டம்பாளையம் ஒனக்கெது வந்து பக்கமாருக்கோ அதே நீ போலாந்தான
எனக்கிந்த காந்திபுரம் போனா அங்கே பக்கத்ல படிக்றக்கு போலால ஒரே வேலயா முடிஞ்சிருல ரெண்டுமண் நேரோ ரெண்டுமண் நேரோ வேல முடிச்ட்டு அப்டே படிச்ட்டு வந்தர்லால
ஆ ஆ
இல்லனா திரும்ப படிக்கிறக்காக அவ்வளோ தூரம்
இல்ல நீ படிக்கிறது வந்து நீ காந்திபுரம்ல தா படிக்கிறிய இல்ல வேற எங்கியாவது பா க்கறையா செரி செரி
அதா கோவை புதூர்லருந்து ஒரு ஃப்ரெண்டு் படிக்கிறால அங்கியே படிக்கலான்ட்டு ருக்கே ஆனா அவ இருக்க டைம் நா படிக்கல
ஓ செரி செரி அந்த பொண்ணு காலையில படிக்கிது போல
ஆமா அதுலின்னா என தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கேன்ல அண்ணா ஒரு இது
ஆமாமா
அது கெடைச்சாலு செரிதா அந்தண்ணாவு காலேஜ் முடிச்சொனே ஃபர்ஸ்ட்டு போன இது அது தானா மா
அத்தா உ செரி செரி
அதுதானாமா அதனால அதுல எடுத்துக்குவாங்ளா ஆமா நா அதா கேக்க சொன்னே கெடைக்குமா ஃபஸ்ட்டு அப்பல்லா கொஞ்ச கேட்டு சொல்லு ம் ம் ம் ம் ம் போன்ல பக்கவு பெருசாதா தெரிஞ்சிச்சி
ஆ
நைட் நாளு நம்ம இது படி
நீ அந்தண்ணாட்ட இன்னு நீ பேசலியா நீயி அந்த அண்ணா கிட்ட என்னென்னு பேசலையா
நா அந்த அண்ணா கிட்டல பேசுனதே இல்ல பேசவும மாட்டே சும்மா தங்கச்சிக்கிட்ட பேசும் போது அனுப்புட்ட அவன கேட்டு சொல்லு அப்டின்னொன்னே அவங்க அண்ணா கிட்ட கேட்டொனே சரி அனுப்ப சொல்லு அப்டின் கேட்டிருக்காங்க அதனாலதா அனுப்பச்சே நம்ம நாலுப்பேத்தோட தா அனுப்பிச்சே
சர் சர் சரி
தாமஸ்வீதி பொண்ணோடதெல்லா அனுப்பல
இல்ல இப்போதைக்கு அவங்க எப்டி என்னன்னு சொல்லட்டு அது பொறுத்து கூள்ள நம்ம அனுப்பி க்லாம்ந்தானா அந்த பொண்ணோடது ஆனா அந்த பொண்ணு வேல தேடித்தா இருக்குது ஆனா அந்த பொண்ணு அவுங்க அன்மா சொல்றதுதா படிச்சுட்டு இருக்கேன் சொல்லுது இல்ல
நா என்ன சொல்றே அந்த பொண்ணு நைட்லேலா வருமா
இல்ல நைட் வராதுதா இருந்தாலு ஓக் கேவான்ல கேட்டுச்சுல அதனால சொன்ன
சேர் பாப்பா ஃபர்ஸ்ட்டு கெடைக்குதான்னு
ஆ
இந்த அண்ணா சில டைம் வீட்ல இருந்து நைட்ல பாப்பாரு வேல
ஆ சொன்னீல
அந்த மாரி கேப்போ
இல்ல நைட்டு போட்டிருந்தாலு உனக்கு போறதுக் ஈஸியா இருக்கும்ல நீ கால்ல ஃபுல்லா தூங்கிக்லா
ஆ காலைல ஆ கா நைட்டு் ஒம்போது டு காலையில ஆறு தா வேலையாமா
ஆமா நீ ஏழு மணிக்கு வந்தாலு
ஆ
நீ ஒரு அஞ்சு மணி வரைக் தூங்கிட்டு ஏழு மணினா எவ்ளோ ஆச்சு எட்டு, ஒம்போது, பத்து, பதனொன்னு, பன்னெண்டு, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, ஒம்போது மணி நேர் ஆச்சு நாலு மணிக்கு நீ எல்ல கெளம் ஏ நீ அப்டியே அஞ்சு மணி எப்டியு கோசிங் க்ளாஸ் வந்து ரெண்டு மண்நேரோ மூணு மண்நேரோ தான இருக்கு அப்டி இல்லியா
அஞ்சு டூ எட் ட்டா அங்க வரைக்கு செஞ்சுட்டு அங்கே அங்க இருந்தே வண்டி ஏறிக்கிட்டா காலைல வரு போது அங்கேயே எறங்கி அங்க இன்னு வண்டி எடுத் துட்டு வீட்டுக்கு வந்துற மாரி இருந்தா கூட ஓகே தான ம்ம் ம்
நீங்க கப் கால்லே வீட்லியே சாப்டுக்லா மதியானமு வீட்லியே சாப்டுக்லா
ம் நைட் அங்கயே சாப்பாடு குடுத்துருவாங்களாமா
அதா சொல்ற ஆனா இது பண்ணன்னா நீ இங்க முடிச்சுட்டு நீங்க படிச்சிட்டு வீட்டுக்
ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ சம்பளோ வந்து அதிகமாகுமாமா
எங்கடி சொல்றது ஓ அந்த புள்ளைங்க போனதா இல்ல அந்த ஓ செரி செரி இல்ல ஆறு மாசத்துக் ஒரு தடவ ரெண்டாயிரூவா எக்ச்சா ஆனா கூடி பரவாயில்ல தான அது தணினு எடுத்து வச்சுக்குலால
ம் அதா ஃபர்ஸ்ட் வந்து பதினாறுக்கோ பதினேழுக்கோ போனாராமா இப்ப பத்தொன்பதோ பதினெட்டோ சம்பாதிக்கிறாராமா அவரு போய் ஒரு வருஷோ தா என்ன விட நம்மள விட ஒரு வருஷோ தா பெரியவரு
இல்ல பரவால்ல தானன்னு சொல்ற கால்ல கூடி இப்போ நம்ம இங்கந்து திடீர்னு வெளிய போணுனாலு ஒரு மதியானத்துக் மேல கெளம் போயிக்கலால ஆனா இதுன்னா நம்ம நச்ப்புடி லீவ் எல்லா போட முடியாதுல்ல
அதா இது பண்ணாலோ தூக்க வந்து கம்மியா இருந்தாலோ சனி ஞாயிறுல நல்லா தூங்கிக்கிலா தான
அதா சொல்ற அது இல்ல நீ எப்டி இருந்தாலு காலைல ஆறு மணி ஏழு மணிக் வந்தா எட்டு ஒம்பது பத் பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஒரு எட்டு மண்நேரந்தா தூங்குவ
ஆமா
அ அதுவு நீ வந்து அந்த கிளாஸுக்கு போறனால தா மத்தவங்கலா கிளாஸுக்கு போறதில்ல அவுங்க ஃபுல்லா தூங்கிட்டே தான இருக்க போறாங்க
யாரு
இப்ப நீ வந்து கோச்சிங் கிளாஸ் போனுனால சீக்கிரமா கெளம்புனு சொல்ற இதே கூட வரவங்கலா அதுவு போகணுனு அவசியோ இல்ல அவுங்க தூங்கி மெதுவா எந்திரிச்சு வரலாம்ல ஆறு மணி ஏழு மணிக்கு
அதுதா அதுவு இல்லாம நா என்ன சொல்றேன்னா இப்டி டெய்லி போறது இல்லாம இல்ல சும்மா சனி ஞாயிறு மட்டு ஃபுல்லா போற மாதிரி இருந்தாலு எனக்கு ஓகே தாங்குற
அ அ
ஏதோ ஒன்னு தெரிஞ்சுக்குணு அப்டின்யிட்டுதா ஃபர்ஸ்ட்டு நம்ம அங்க போய் ஒரு நாள் இந்த வேல எல்லா கெடச்சு நமக்கு எத ஓக் சேரிப்படுதோ அதுக்கு போயிட்டு ஒரு நாள் இந்த இதுக்குள்ள போய் கேக்லா அந்த எடத்துல போய் கேக்லா எந்த மாரி
போயி அந்த ஒரு பைய ஓக் கூட படிச்சாவனே போனானீயே அவன் ஒரு மாசோ சம்பளோ வாங்கிட்டானான்னு கேக்குற
ஆ வாங்கியிருப்பான்னு நெனைக்கிற தெரியில
நீ கேளு அத அவன்கிட்ட கேளு நீங்க எவ்வளோ வாங்கினா கேளு எல்லா அவங்கிட்ட சொன்னது பதினைஞ்சு வ இ எஸ் சே பி எஃப் எல்லா புடிச்சிருவாங்க பன்னெண்டு பதிமூன்னு ஓ கைக் வருங்குற மாரிதா எங்ககிட்ட சொன்னாங்க
இவங்களு என்கிட்ட பதிமூணு தா சொன்னாங்க பதிமூன்னு நாளு எனக்கு சரிதா பட்டுச்சு ஏனா சனி ஞாயிறு எல்லாமே லீவு தான
சனி ஞாயிறு லீவு தா அப்ப அது பாத்தா அப்ப இது தான அந்த மாரி தான
எது
இந்தண்ணா சொல்றது
ஆ நைட்டு போறது அதுக்கு நம்ம காலேஜ் னா எனக்கு இதுதா எனக்கு நா இது சும்மா நாளைக்கு போயி பாக்குறே ஆனா அண்ணா சொன்னது அடுத்த இஷ்ட அண்ணா சொன்னததா போலாங்கிறே
ம் சேரி சேரி
அண்ணா நாளைக்கு கேட்டு சொல்றேன்னு இருக்காருல நீ இன்னொரு தடவ தங்கச்சியிட்டு சொல்லி கேளுன்னு சொல்றே
அவன கேட்டு பாரு
ஏன்னா இது வந்து வேற நம் நீ சொன்ன மாரி கம்பெனி இல்ல வேற ஒண்ணு அத அது அப்பற சொல்றே அது வந்து ஆன்லைன்ல நெறைய சொல்ற மாரி வரு
செரி செரி செரி செரி செரி செரி
அக்கா இன்னைக்கு நைட்டு இங்கதா கோவில் பக்கத்துலதா தூங்குன்னு நெனைக்கிறே எதவு சொல்லல்ல
அண்ணக்குடியா
அண்ணா இங்குதா
சேரி சேரி
என்னன்னு தெரியல இல்ல சாப்ட்டு கெளம்பிடுவாங்களா என்னன்னு தெரியல
சேரி விடு சொன்னா பாக்கலா
ம் அக்கா வெற்றியா வெற்றில்லையா அக்கா வெற்றியா வெற்றி இல்லையான்னு கேட்டே இருந்தே
ஆ
அதுக்கு அக்கா தீட்டி விட்டுருச்சு
என்னங்க
ஏ வெய் சொன்ன அப்டின்ன
ஆ
நானு விட்டுட
அதல்லா வெற்றியா தான் இருக்கு
அக்கா இன்னைக்கு புது பொடவைலா கட்டிட்டு பழைய பொடவை அனுப்புச்சுஅது உனக்கு அனுப்புறே
ஆ ஆ ஒரே மாரியா ரெண்டு பேரு
இல்ல இல்ல அக்கா வந்து நா உனக்கு அனுப்பிச்சுருந்தன்ல அன்னைக்கு கல்யாணத்துக்கு எடுத்த பொடவை கூட இன்னொன்ல்லா அதுல ஒரு பொடவை ம் அண்ணா வேற எது
எல்லா நாளைக்கு கெம்பிருவாங்கல்ல அப்போ எனக்கு தெரிச்சா அவங்க வீட்டுக்கு போயிருவாங்கன்னுதா தோணுது
ஆமா ஏன்னா ட்ரை இதுல்லா எடுத்து வைக்கனுல எல்லாமே அக்கா அங்கதா கொண்டு போயிருங்க அக்காவோடது எதுமே இல்ல
அந்தக்கா ஒன்னோடம்ப தூக்கிட்டு போயிற்சி எல்லாத்தையு அங்க அவுங்கம்மாவு சொல்ற அளவுக்கு
ம் நம்ம தா நெனைக்கிறோ அக்கா வந்து தின்ன்னு சேரி நம்ம அக்காவ பத்தி பேச இப்ப னா நம்ம இந்த ஃப்ரெண்ட்டு எப்டி
யாரு
யோ ஊர் பேர் வேற மறந்துருச்சு தெலுங்கு பாளைய ஃப்ரண்டு
தெலுங்குபாளைய ஃப்ரண்டு் எப்டி என்னன் தெரில ஆனா வந்து நாளக்கி மயில்கஸ் ஃப்ரண்டு் வந்து நாளைக் வெளிய போயிருவா அண்ணா கூட
அய்யோ சேரி சேரி நானு அங்க காந்திபுரோ போயிட்டு முடுஸ்ட்டு ஒனக்கு கூப்பறே
நா சொன்னே அதரப்பள்ளி போக வேண்டிய தான அப்டின்னே
ம்
இல்ல கார் இல்லியாமா
அதரப்பள்ளி கூப்புட்டு போறேன் சொல்லி சுங்கத்துல கூட்டிட்டு போயி தண்ணி எடுத்து அப்டியே மேலருந்து ஊத்
புதுசா ஒரு சப்ரைஸ் பண்றேன் சொன்னாராமா
அ
எங்கடி எங்க போறீங்கன் கேட்டா எப்பயுமே சுங்கம் போய்ட்டு தா படத்துக் போவோ இந்த தடவ படத் துக்கு போய்ட்டு சுங்கம் வரலான் சொல்றான்டீங்கறா
அ க ஏ அந்த இது படத்துக்கு போலா இப்ப புதுசா வந்துருக்குல ஒரு படோ நாளைக் கூட ஒருத்தருக் பொறந்த நாள்ள அந்த படத் த்தோட இது போ பழையப்படத்த புதுசு ம
ஆ அதுதா நாங்களு நெனச்சோ நாளைக்கு போலான்ட்டு பாத்தா நாளைக்கு வந் து இந்த மாரி மயிலுக் ஃப்ரண்டு வந்து இப்டி போறா சேரி செவ்வாய் புதன் போலான் பாத்தா செவ்வாய் புதன் வந்து ஊருக்கு போகுதாமா கோயிலுக்கு என்ன விட்டுட் போயிறாதீங்க அப்டிங்குது அந்த காஸ் இல்லாமயே வரும்ல அது
எ ஆ ஒரு மாரி நடனங் கூட ஆடும்ல
ஆமாமா ஐயோ அன்னக்கி ஒரு டான்ஸ் ஆடுச்சு பாரு அம்மா
காஸ் இல்லாம கூட வற்றது யாரு நா தாமஸ் விதி சொல்லிட்டு இருக்கே சுண்டக்கா முத்தர நீ சொல்றியா
இல்லல்ல நானு தாமஸ் விதிதா சொல்றே சுண்டக்காமுத்ர சொல்லல
சேரி சேர் அன்னக்கி ஒரு நடனோ ஆடுச்சு பாருன்னோனே நா சுண்டக்காமுத்தூர நெனச்சுட்டே அப்பா அந்த நடனத்த யாருனாலயு ஈடு குடுக்க முடியாது
அதுனால எப்டி இருவத் நாலாந் தேதி நீங்க எல்லா இங்கல்தா வருவீங்க
அ
அதுனால நா விட்டுட்டே சேரி என்னன் பாக்கலா அப்டி இருவத்தி நாலு பட இருந்ததுன்னா போலா அப்டின்ட்டே
ஏனா நம்ம எல்லாத்துக்கு அவங்கள புடுச்சத விட தாமஸ் விதி
அதாதா இல்ல இல்ல அந்த பொண்ணே சொல்லிருச்சு விட்டுட்டு போயிறாதீங்க என்ன அப்டின்ட்டு இல்லல்ல விட்டுட்லா போமா டோ நீ போயிட்டு வா அப்டின்னே நா அந்த கோவிலுக்கே போக வேணானு சொன்னே இவுங்கல்லா சேந்து அவுங்க அப்பாவோட இதலா குடும்பமலா சே சேந்து இப்ப தா ஃபஸ்ட் தடவ போறாங்களாமா
சேர் சேர் அங்க போயிட்டு எதா நல்லது நடந்தா செரிதா
அதுதா
ம் அங்க போய் இந்த பொண்ணு நடன மட்டு ஆடாம இருந்து சுன்னா எல்லாமே நல்லது தா நடக்கும் ஏதோ திடீனு அந்த இதுல எல்லா போறப்ப நடனம் போட்டாங்கன்னா அவ்ளதா
ஃபோனுதா கூப்புடுது இரு கூப்பற்றே